சொல்லுங்க
ம் என்னமா பண்ற
ம் சும்மாதா இருக்கேன் தாங்கள் என்ன பண்றீங்க
நா இப்பதா வந்து மாடி மேல ஏரி மாடி மேல வந்து உக்காந்தே
ம் ஹ் செரி நா அந்த அவுட் ஃபிட் பத்தி சொல்றே எனக்கு இது வந்து அது விஷ்லிஸ்ட்ல இருக்கு இந்த அவுட் ஃபிட்டு்
ஓகே
என்ன தெரியுமா
ம்
அந்த ப்ளூ கலர் ஸ்கெர்ட்டு ஓகேவா லாங் ஸ்கர்ட் லாங்னா ஃபுல்லா அந்த இது வரைக்கு வரா மாரி ஓகேவா கால் வரைக்கு வரா மாரி ப்ளூ அண்ட் ஒயிட் அது கலந்த மாரி
ஓகே
மேல வந்து ஹ இது அது என்னது டீ ஷர்ட் ஒயிட் கலர் டீஷர்ட்
ஆ
அ அதுக்கு அப்றோ ஷால் வந்து ப்ளூ கலர் ஷால்
ஓகே
அ அதுக்கப்பறோ வந்து ஹேர் வந்து ஃப்ரீ ஹேரு
ஓகே
எதுவுமே ஐ மீன் எதுவுமே வந்து குத்தாம அந்த மாரி ஃப்ரீ ஹேரா விட்டன்னு கிளிப்ல எதும் போடக்கூடாது
ம்
அதுக்கப்பற வந்து இந்த கையில வந்து பூ போட்டுக்கணு பூ னா வந்து அந்த பேண்டு மாரி இருக்குல்ல
ஆமா
அந்த பூ போட்டுக்கணு
ஓகே
இந்த க இந்த ஹேண்ட்ல வந்து பிரேஸ் லைட்ஸ்சு
ம்
அதுக்கப்பற ஷூ
ம்
அ அதுக்கப்பற வந்து கம்பல் வந்து ரொம்ப ஒரு நா அந்த இந்த கம்பல் போடுவல்ல அ சில்வர்ல
ஆமா
ஒரு அளவுக்கு ஜிமிக்கி மாரி
ஆ
ஆ அந்த மாதிரி ஜிமிக்கு போட்டுண்ணு அவ்ளதா
ஓ
எப்டி இருக்கு
சூப்பரா இருக்
அது நா அது வந்து மீஷோல பாத்து வச்சிருக்கே
ஆ
ஸ்கர்ட் வந்து ஆ த்ரீ பிப்டி சம்த் திங் வரும் ஹர்ட் டீஷர்ட் வந்து டீ ஷர்ட் தான் ஒன்னு இருக் எப்டி எடுக்கணும் ஹாஃப் ஹண்ட் எடுக்கலாமா இல்ல ஃபுல் ஹேண்ட் எடுக்கலாமா அப்டின்னு யோசிசுட்டு இருக்கேன் ஆனா ஹாஃப் ஹாண்ட்டா எடுத்தாதா நல்லா இருக்கும் இதானே ஃபுல் ஹாண்டாருந்தா நல்லாருக்காது சோ அது பாத்துவச்சிருக்கேன் அது வாங்க போறேன் ஒரு நாள் ஷூ இருக்கு ஆல்ரெடி வாங்கி போடணும்
ஓகே வாங்கி போட்டு பாத்துட்டு எப்டி இருக்குன்னு சொல்லுங்க
ம் போட்டு பாத்துட்டு நான் உனக்கு போட்டோ அனுப்புறேன் அதுக்கு முன்னாடி என்னன்னா நான் வந்து ஹார் ஸ்டைலு மாத்தனும்
இன்னும் இல்ல
ஆ ஹேர் ஸ்டைல் மாத்தணும் மீன்ஸ் நான் ஃப்ரீ ஹேர் விட ஸ்டார்ட் பண்ண போறன் ஆனா எனக்கு என்ன பயோன்னா நா ஃப்ரீ ஹேர் விட்டா இருக்க முடியும் போயிடுமோ அப்டின்னு ஒரு பயம் வருது
ம்
அப்டி இல்லன்னு வச்சுக்கே நம்ம டிராவல் எல்லா பண்ணும் போது வந்து அ எடுத்து கொண்ட போட்டுக்கலா
ஆ
இப்போ நான் சும்மா இப்ப நார்மலா இப்ப என்ன ஒரு அவுட் ஃபிட் போடும் போது அப்டி ஃப்ரீ ஹேர் அடி இந்த பக்கம் எந்த பக்கம் என் பேஸ்கு செட் ஆகுதோ அந்த மாரி எடுத்து விட்டு போறேன்
ஆ
என்னா சொல்ற
ம் நல்லாதான் இருக்கு
ம் அது ட்ரை பண்ணணும் எப்டியே ஒரு இந்த ஒன் மந்த்ல ட்ரை பண்றுவேன்
ஆ
ம்
சேரி சேரி ம் செரி அப்ப எனக்கு எதாச்சு சொல்லுங்க
ஆ ஒனக்கு சொல்றே ஓகேவா ம் ம் ம் என்ன கலரு எடுத்துக்கலா ஷேர்ட்டே ஓகேதா ஒனக்கு
ம்
ஷேர்ட்ல பிளாக் அண் ஒயிட் கலந்த மாரி
ம்
அப்டி இல்லன்னா அந்த ஆ லைட் கலர்ல ஒரு மாரி க்ரே மாரி இருக்கும் தெரிமா
ஆமா
க்ரே கலர் கூட வச்சுக்கோ பிளாக் இல்லாம ஒயிட் இல்லாம க்ரே ஓகேவா
ம்
க்ரே கலர் கீழ வந்து ஒயிட் பேண்ட்டு
ம்
ஸ்ட்ரெயிட் பேண்ட் பேகி அந்த மாரிலா இல்ல ஸ்ட்ரெயிட் பேண்டு
ம்
ஆ அதுக்கப்புறம் வந்து ஒயிட் கலர் ஷூ ஒயிட் அத பேண்ட்டுக்கு ஒயிட் கலர் ஷூ போட்ட நல்லா இருக்குமா
தெரிலையே
அந்த மாரி
ஆ
ஷூ ம் அதுக்கப்புரோ வந்து இந்த கையில வாட்சு
ம்
ஆ ஆ இந்த கையில வேணா அ இந்த கையில எதுவு போட வேண்டா
ம்
ஓகேவா ஒரு மெல்லிஸான ஒரு செயின் மாரி
ம்
கழுத்துல
ஓகே
ஆ அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் நார்மலா இப்ப வச்சிருக்குல்லா அதே ஓகேதா சூப்பரா இருக்கு
ம் ஹூம்
ம் இந்த கையில பிரேஸ்லெட் போட்டாலே நல்லா இருக்கு அந்த சில்வர்ல போடுவாங்க தெரிமா
ஆமா
அந்த மாரி போட்டா சூப்பரா இருக்கு
ம் ஆனா எனக்கு புடிக்காதே
ஒனக்குதா புடிக்காது என்ன பண்றது
ம்
ஆனா சூப்பரா இருக்கு
சரி நீ எனக்கு நீ எனக்கு எதாச்சு ஒரு அவுட்ஃபிட் பிரிப்பர் பண்ணு நா அப்ரோ ஒரு நா ஒரு ஃபோர் கேக்குறே
ம்
அது வந்து எந்த அவுட்ஃபிட் நல்லா இருக்கு சொல்லு
சேரி சேரி
ஃபர்ஸ்ட்டு வந்து நா இப்போ சொன்ன தெரியுமா ஸ்கர்ட் அண்ட் டீஷர்ட்டு அது செகண்ட் வந்து குர்த்தி குர்த்தினா அந்த சுடிதார் மாரி
ஆ
தேர்ட் வந்து ஆ ஸேரி
ம்
ஃபோர்த்து வந்து அ இந்த நார்மலா இந்த லெகின் போட்டு டாப் போட்டு ஷால் போடுவாங்கள
ஆமா
அந்த மாரி இல்ல அம்பர்லா டாப் இந்த நாலுத்துல எது
நாலுத்துல வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து
ம்
ம் ஆனா செகேண்ட் வந்து சேரீ சொல்ருவே
ஓகே
பஸ்ட்டு வந்து நீ சொன்னது இல்லன்னா வந்து இன்னொன்னு சொன்ன தெரியுமா ரெண்டாவது அது என்னது
குர்த்தியா
ஆ அஹ நீ சொன்னது ஃபர்ஸ்ட்டு சொன்னல்லடா டிஷர்ட்டு ஹலோ ஹலோ
ஆ கேக்குது
ஆ அதுதான் அந்த டீஷர்ட் சொன்னேல்ல
மா
அதே
ஆ
ஆ அதுக்கப்புறோ இந்த இது அ பேர் என்ன மறந்துருச்சே
குர்த்தி
ஆஹா அது தேர்டு
ஸரீயா
ஆ ஆ அது செகண்ட்
ஓகே
ஆ ஆ
ம் ம்
ம் ம்
ஆனா இது நல்லா இருக்குல்ல
அது ட்ரை பண்ணி பாத்தா தாண்டா தெரியு ம் இதுல நீ எதுவுமே ட்ரை பண்ணல தானா ஹலோ
ஆ கேக்குது
ஏன் உனக்கு சிக்னல் கிடைக்கலயா என்ன
இல்ல இதுக்கு கால் வருது
யாத்கே
ஏ மொபைல்கு
யார் பண்றா
ஜியோல இருந்து
கட் பண்ணிவுட்றா ஆவணுங்கள
அதா கட் பண்ணி உட்டே
சேரி சேரி
ஆ
அதெல்லா ட்ரை பண்ணி பாத்துட்டு அப்புறோ எப்டி இருக்குன்னு பாக்கலா
நா எங்க அப்பாட்ட கேட்டே இந்த மாரி நான் அந்த இது ஹேர் ஸ்டைல் கட் பண்ணிக்க போறேன்னு சொல்ட்டு
ம்
கட் பண்ணிக்கோ சொன்னாரு ஹேர் கலரிங் பண்ணட்டான்னு கேட்டே அதெல்லா பண்ணாத அப்டின்னாரு
அ அதுதா சொல்றே
ஏ ஹேர் கலரிங் மீன்ஸ் நா சொல்றது அந்த கடைசியில இருக்கு தெரியுமா
ஆமா ஹலோ
அ அங்கமா அ கேக்குது அங்க மட்டு நம்ப வந்து இந்த கலர் அடிக்கணு
எந்த கலரு
பிரவுன் இல்ல மெருன்
ம் ஏன் பிளாக் நல்லாயில்லயா
இல்ல இல்ல மா அது வந்து அந்த ஹேர் கலர் பண்ணிட்டு நீ காட்னா செம்மையா இருக்கு அது ஒனக்கு அம்ச்சு உட்ற ரெஃபரன்ஸ்கு போட்டோஸ் அனுப்ச்சு உட்றே
ம் ம் செரி சேரி எனக்கு வந்து எப்டி தெரியுமா அ
சொல்லு சொல்லு
அ உனக்கு நா சொல்ற பாரு அது இமேஜின் பண்ணிக்கோ ஓகேவா
அ
ஹார்ஸ்டைல இருந்து வரே
ம்
அ தல வந்து கீழ மேல வந்து மீடியம் சைட்ல முடி உட்டு
ம்
சைடு சைட்ல வந்து லோ ஃபீடு எத்துட்டு அந்த தாடி நல்லா வெச்சிட்டு மீச ட்றும் பண்ட்டு அதுக்கப்றோ வந்து க் காதுல கம்மல் போட்லாமா வேணாமா
இப்போ ஒன்னு ட்ரெண்ட் ஆவுது பாத்தியா
எது
அந்த விராட் கோலி குத்துனது
தெர்லியே நா பாக்லயே
சைட் கம்பல் தா செமையா ட்ரெண்ட் ஆவுது நல்லா இருக்கு
இன்ன காதுல குத்தலா இல்லன்னா வேணா
ம்
ஓகே நெக்ஸ்ட் வன் வந்து எனக்கு அந்த ப்ளேஸ்ர்லா போட்ணு
எது
ப்ளேசர் இல்லன்னா வந்து நார்மல் கோட் இருக்கு தெரிய்மா அந்த மாரி உள்ள வய்ட் ஷேர்ட்டு
ம்
மேல ப்ளாக் கோட்டு அப்றோ ஒரு நார்மல் ப்ளாக் பேண்ட்டு டைட் லா புடிக்காம மீடியமா அது மாரி அப்பறோ ஒரு ப்ளாக் ஷூ கைல ஒரு வயிட் டர்னிங் தி போட்ஸ் இருக்குற அந்த மாதிரி வாட்ச் எப்டி இருக்கு
வக்கீல் மாரி இருக்கு
வக்கீல் மாரியா இருக்கு
ஆமா
ஆ எ இல்லடா நீ கோட் இல்ல அந்த கோட் இல்லடா இதுவும்ல்ல பாத்துருக்குல்ல
அத கூட்டா பட் ஆனா அதே இன்னெக்கி வேற கலர்ல ட்ரை பண்ணா நல்லாயிருக்கு
வேற கலர்ன்னா எது
ஆ க்ரே
ம்
அப்டி இல்லன்னா வேற உன்னோரு கலர்ல எல்லா இருக்குல்ல கோட் எலா
ஆனா எனக்கு பிளாக் தா புடிக்கு
அது ஓகே தா நல்லா தா இருக்கு
ம்
ட்ரை பண்ணலா
ஆ அது ட்ரை பண்ணணு ஆச
ம் ம் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸோட வந்து பீச்சுக்கு போயிட்டீங்க
ம்
ம் ம் ம் சேரி சேரி அடுத்து வந்து நீங்க யார் கூட போவிங்கன்னு பாக்குறே
அ ஆ ஏ
ஆ
நீங்க வரல நா என்ன பண்றது
பாக்கறே பாக்கறே
ஆ
ம்
ஏ பாத்து என்ன பண்ண போறீங்க
இல்லா யார் கூட தா போ இ இல்ல ஏ நீங்க சொன்னீங்கள எ கூட தா பஸ்ட் டு போவேன்னு அப்டின்னு
அது போவாததுனால்ல தா அப்டி சொல்லிட்டோ
அதா அதா அதனால ஈஸியா
ஏ அப்டில்லா இல்லடா இப்ப இதும் வந்துட்டாச்சு இறங்க மாட்டேன்னு அடம் பிடிக்க முடியு
ம் ம்
இல்ல நா போவமனுதா நின்னுருக்கனு
முடிஞ்சு முடிஞ்சு
புரில
முடிஞ்சு
ஆ சேரி சேரி
ம்
ஏ சாரா
ம்